ஹலோ
ஹே தோழி வணக்கம்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
அ கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கெ நீங்க எப்படி இர்க்கீங்க
அ நல்லார்க்கே சாப்டாச்சா
அம்மா சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
அ சாப்டெங்க
ஊங்குக்கு எந்த டூருக்கு எந்த எடம்போ புடிக்கு
நானு இங்க வந்து இது வர்க்கு வந்து கோவில்லா நெறைய பொயிருக்கோங்க கோவில் போறது அப்டின்னா ரொம்பொ புடிக்கு டிரிப்பா ஃபிரண்ஸ் குட அ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாரி போறதுன்னா ரொம்ப பிடிக்கு அதே மாரி வால்பாறை பெயிர்க்கோ கேர்ளா சைட் பெயிர்க்கோ நறைய சைட் பொயிருக்கோங்க அதனால வந்து ட்ரிப்பு போறதுன்னா ரொம்பவே புடிக்கு எனக்கு நீங்க
எனக்கு அப்டிதா சிஸ் இந்த கொடைக்கானல் ஊட்டி அந்த மாரி நல்ல குளுந்த எடத்துக்கு போரது புடிக்கு
கண்டிப்பா நல்லதுதா நாங்க ஆக்சுலா போன தடவ வந்து ஊட்டி கொடைக்கானல் போகுல்லா அப்டின் சொல்லிட்டு இந்த டைமிங்ல வந்து ட்ரை பண்ணோங்க ஆனா எல்லாமே வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க ஒரு டைமிங்க்கு மேல வந்து எ போறத்துக்கு வந்து வசதி இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க அதுனால நாங்க வால் பாறை போறதுக்காக போனோ அங்கியுமே நல்லார்ந்துது ஃபாரஸ்ட்ல்லா இருந்துது அங்கல்லாபோறதுக்கு அங்க கரடி பொம்ம யான இருந்துது மான் இருந்துது அந்த மாரி நெறைய இருந்துது தண்ணில விளாடுறதுக்கு இருந்துது நாங்க வந்து போட்ல எல்லா போய்ட்டு வந்தோ ரொம்ப வந்து சூ ப்பராருந்துது அங்க வந்து நெறைய டீ தா தயாரிப்பாங்க டீ பவுடர் அந்த டீ எலைகள் எல்லாமே இருக்கு நாங்க வந்து அங்க போயிட்டு வந்து டீல்லா குடிச்சோ டீல இஞ்சி போட்டு என்னென்ன ஃபிளேவர் அங்க டிஃப்ரெண்டா இருக்கோ அதெல்லா நாங்க ட்ரை பண்ணோ பட்ட அந்த மாரி நெறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துது எல்லாமே கலந்து குடிக்கறதுக்கு சூப்பரா இருந்துதுங்க
உங்ளுக்கதுல என்ன ஃபிளேவர் ரொம்ப புடிக்கு
புரில
உங்களுக்கு அந்த டீ ல என்ன ஃப்ளேவர் ரொம்ப புடிச்சது
மசாலா மசாலா டீ ரொம்ப பிடிக்குங்க நல்லாருக்கு
வேற என்னெல்லா பா
ஏனா நம்ம ஊர்ல வந்து மசாலா டீ போடும் போது அந்த டேஸ்ட் இருக்குந்தா பட் அந்த அளவுக்கு இருக்குமானு எனக்கு தெரில பட் வந்து அந்த ஊர்லயே தயாரிச்சு அவங்க போடும் போது அது குடிக்கிறதுக்கு வந்து சூ ப்பரா இருக்குங்க ஏன்னா அந்த எடமு வந்து ஒரு குளிர்ச்சியான எடந்தான அதனால அந்த மசா லா டீ யோட குடிக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்க டைம்ல சூடா குடிச்சா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க எங்கெலா போயிருக்கிங்க
நா வந்து இந்த கேரளா சைடு அ கேரளா அந்த வேற ஊட்டி கொடைக்கானல் வேற கொச்சின் அந்த மாரி எடத்து போயிருக்கோ வேற வந்து ஒண்டர்லா அப்படி போன எடத்துல நல்லபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றது வேற ஃபேமிலி கூட போறது
சரி செரி அந்த ஒண்டர்லா தீம் பார்க்லா போகும் போது என்னனெல்லா இருந்துது பண்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிங்களா எக்சைட்மென்ட்டா அந்த ராட்டினோ அதெல்லா சுத்துறது அதெல்லா நல்லா
ஆனா அது வந்து ஒரு டைமுக்கு மட்டுந்தா அங்கதுல சுத்த வுட்டாங்க
செரி
ஒன்னு ரெண்டு ரைடு ஒரு ரெண்டு மூணு ரைடுக்குதா நாங்க பேருப்போ பிறகு ஓபன் பண்ண உள்ள விட்டதே பயினோரு மணிக்குதா நாங்க வந்து நைன் ஓ கிளாக் கிட்ட பேயாச்சு ஆனா வந்து அது வரைக்கு வெளியதா இருந்தோ உள்ள விட்டதே பதினோரு மணிக்குதா அங்க அங்கோ இன்ஸ்ட்ரக் ஷன்லா தந்து எடுத்து எப்டியோ பன்ட்ர மணிக்குதா உள்ளே போனோ அதுலயு ரைடு போறது முன்னாடி அங்க வாட்டர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஓஹோ
அதனால அங்க ரைடு அவ்வளவா போவே இல்ல ஒரு ரெண்டு மூணு ரைடுக்கு மட்டு பேயிருப்போ அதுக்கறோ ஃபுல்லா வாட்டர்லதா
செரி செரி பரவால்ல போன எடத்துல வந்து என்ஜாய் பண்ண முடிலனாலு எடத்த சுத்தி பாத்திரு கிங்க அந்த அனுபவல்லா எப்டி இருந்தது நல்லாந்துதா
ஆமா அது நல்லாருந்து வேற அங்க வந்து அ நெறைய கஃபே அதெல்லா வச்சிருந்தாங்க அதுல கொஞ் சோ ஜூஸ் அதெல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஜூஸ் எல்லா வாங்கி குடிச்சுட்டு அப்டே ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட மா ரெயின் ஆயி கொச்சில்ல நல்லா ரெயினு அப்டியே கொ அங்க ஒரு ஒதுங்கிருக்காங்க ஒரு எட பார்க் மாதி உண்டு அதுல அந்த ஒ ஒக்காந்துந்தோ ஃபுல்லா நல்லா ரெயினா இருந்து அப்போ அந்த ஃகிளைமேட்ட பாக்கும் போது அப்டி அழகா இருந்து
சேரி சேரி ஆ ஆமா மழ வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோன்னா அந்த என்ஜாய்மண்ட்ன்றதே அது வேற தா கண்டிப்பா
ஆமா
மழைல நனச்சுட் வந்து வீட்ல படுத்து திட்டு வாங்கி அடி வாங்கி ஜொரத்துலே படு த்தாலுமே ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு தா எப்பொமே நமக்கு
இங்க ஊ வா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கம் போது தா ஹேப்பியா அப்டி இருக்குறது
ஆமா நாங்க வந்து ஒரு தடவ வந்து தீம் பார்க்குக் போனோ அதே மாரிதா ஃப்ரெண்டு கூட நாங்க வந்து என்னோட பேர்த்டேக்காக நா போனே எனா எங்க ஊர்லேயே நா இருக்க கூடாது எங்கன்னா போயிர்னு யார் கண்லயு பட கூடாது போய்ட்டு ஒரு நாள் நம்ம பண்ணிட்டு வர்ணு அப்டின் சொல்லிட்டு போனோ ஃபஸ்ட் ரவுண்டே சம பக்காவா இருந்துதுங்க எப்டின்னா கீழயிருந்து மேல போகுல்ல ஹய்ட்டு இது மாரி ரோலர் கோஸ்டர் மாரி ரொம்ப பயந்துட்டங்க ரொம்ப கத்துனே அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஆனா நா ஒருத்தி மட்டுந்தான் கத்தன அந்த அளவுக்கு வந்து ரொம் ஃபன்னா நல்லா நா ரொம்ப நாள் ஆச்சு நா அந்த மாரி போனதே கடையாது ரொம்ப நாள் கழுச்சு போன ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அதே மாரி கீழயிருந்து மேல போய்ட்டு ரவுண்ட் ரவுண்டா சு ச்சறது அதெல்லா நா நறையா என்ஜாய் பண்ணேங்க எல்லாமே எனக்கு புது அனுபொவமா இருந்துது அந்த நேரத்துல வந்து நாங்க போன டைம்ல ஸ்கூல் புள்ளெங்க எல்லா வேற வந்திருந்தாங்க அது இன்னு வந்து ரொம்ப நல்லா இருந்துது அவங்க என்ஜாய் பண்ணும்போது நம்ப வ நம்ப வந்து அந்த காலத்துல என்ஜாய் பண்ணது கெடையாது நம்ளல்லா எங்க்ய கூட்டுட்டு போ அதெல்லா பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துது
நாங்களு ரோலர் கோஸ்டர் போம்போது ஆ அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ட பின்னாடி போய் உக்காந்துட்டோ பஃஸ்ட் இதுல போய் உட்காந்துடோமா ஒரு ஃப்ளோல நானு ஏ ஃரெண்ட்ஸும் ஃபஸ்ட் இத்ல போய் உட்காந்துட்டோ அங்க மேல பேய்ட்டு கீழ இறங்கும் போது அப்டியே கொடல் எல்லா வெளிய வ
ஔமா ஒருத்தர் வந்து வாமிட்டே எடுத்துட்டுடாய்க அங்க இருந்த
அத வேற ஃப்ரெண்ட கேமரால வேற கேப்சர் பண்ணுவாங்க அந்த போட்டோஸ் எல்லா பா த்து ஃபன் பண்ணி எடுத்து அதுக்கறோ கூட வந்த புள்ளைக்கு தல சுத்தி வாந்தி வந்து அவ அப்டி சாப்படாம கொண்நேரோ நடந்துட்டு இருந்தா
ஆமா நாங்களுமே அப்டிதா இருந்தோ எனக்கு வந்து ஆனா வாமிட் வர்ல எங் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு கொண்டொ வாமிட் வரு ஆனா நாங்க ரொம்ப பயந்தோ பரவால்ல அந்த புள்ள வாமிட் எடுக்கல பட் நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோ செம கத்து கத்துன ஏ கூட இருக்கவ்ங்க எல்லாரு என்ன கீழ இருந்து மேல போறது இல்ல அதனால ரொம்ப பயோ ரொம்ப கத்துணோ ஆனா செம ஃபன்னா என்டர்டெயின்மண்ட்டா போச்சு இந்த டி வி ல எல்லா காமிப்பாங்கல்ல தம் மாடு மேல ஏறி இல்ல வந்து எரும மாடு மேல ஏறி அ து வந்து ஃபன் பண்ணி தா அந்த க்வோஷ்டீன்க்கு ஆன்சர் பண்ற மாரி அது கூட அங்க இருந்துதுங்க அதுல ஒ க்காரவே முடில ரொம்ப காமெடியா ஃபன்னா இருந்துச்சு டி வி ல பாக்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கு நம்பளு போயிட்டு வந்தோமே அப்டின்னு ஒரு ய ஆ ஞாபகம் வரும்
ஆனா நாங்க வந்து அந்த அந்த ரைடுக்கு எல்லா போகவே இல்ல டைமு இல்லையா ரொம்ப லேட் ஆயிட்டு அதுக்கப்றோ ஒன்னு ரெண்டு ரைடுக்கு மெய்னா உள்ளது மட்டு போயிட்டு அப்டியே அங்க வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க போயாச்சி
செரி செரி அதே மாரி நெறைய கோவிலுக்கு போனாங்க நீங்க எல்லா கோவிலுக்கு போய் க்கிங்ளா நறைய டிரிப்ஸ்லா
கோயிலுக்லா நாங்க போ மாட்டோ
சேரி சேரி கோவில்கெல்லா போனோ நாங்க நெறைய வந்து அந்த சிற்பங்கள்லா பாத் வந்து அந்த காலத்துல மன்னர்கள் ராஜாக்கள்லா வந்து எப்டி சிலைய வந்து சிற்பம் பண்ணிருக்காங்க அப்டின்றதெல்லா பாத்தோ ரொம்ப அழகா இருந்தது அதுல வந்து தஞ்சை பெரியார் கோயில்லா ரொம்ப சூப்பரா இருந்த ச்சிங்க பெரிய கல்லுல வந்து அவ்ளோ பெருசா அழகா சிற் ற்போ செதுக்கி வஎச்சிருந்தாங்க ரொம்ப வந்து
மல கோயில்லா மலைக்கு மேல இருக்கு படிக்கட்டு ஏறி போ அதல்லா நா வந்து டி வி ல. போன்ல அந்த மாரி பாத்துருக்கே
ஆமா சூப்பரா இருந்துச்சிங்க உண்மையாலே சொல்றே அந்த காலத்து ராஜாக்கள்லா மன்னர்கள்லா அப்டி அந்த கோவில்ல வந்து சிதக்குனாங்கன்னு எனக்குமே தெரிலங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள்லா வந்து திறமையா இருப்பாங்கன்றதெல்லா வந்து நா அங்க போய்தா பாத்து கத்துக்கிட்டே இப்பல்லா வந்து மிஷின்லதா வந்து அந்த கலை அந்த சிற்பம் எல்லா வந்து சிதக்குறாங்க அதுப் அங்க பா பாக்கறத விட இங்க பழைய காலத்து கோவில்லா பாக்கு போது அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சிங்க அங்க உள்ள வந்து ஓவியம்லா வரைஞ்சி வெச்சிருந்தாங்க அந்த காலத்துல எங்கங்க ஓவியோல்லா இருக் க்கு ஆனா அந்த காலத்துல அவுங்க ஒவி ல்லா வரஞ்சி வெச்சிருந்தாங்க எப்டினா இந்த கொட்டல்லா இருக்குல்ல அந்த மரத்துல கொ கொட்டல்ஙலா காய் அந்த மாரி ஒரு சில கொட்ட காய்லா இருக்காங்க அதுமே வந்து பெயிண்ட் அடிக்கிறதெல்லா இருக்கா அத வெச்சி அவுங்க பெயிண்ட் பண்ணி வரைஞ்சிரு இருக்காங்க நம்மள மாரி உருவம்லா வெச்சி அழகா இருந்ததுங்க ஆனா உண்மையாலே கோவில்லா
ஆமா நானு நெறைய செல எல்லா பாத்துருக்கேன் அப்டி அழகா இருக்கு நல்லா பழமை வாய்ந்ததா இருக் க்கு ஸ்ட்ராங்காவு இருக்கு இப்போ செதுப்பதெல்லா லைட்டா தட்டனாலே அப்டியே ஒடஞ்சி உலுது
ஆமா இப்போ க்கு கோவில் குள்ள போனா நம்மளுக்கு அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கா அந்த வைபர் தா எனக் தெரில ஆனா அந்த காலத்து கோவில்லா போனோம்னா ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு அந்த அளவு க்கு நல்லா இருக்குங்க
நானு நெறைய கலை எல்லா பாத்திருக்கே ஃபோன்ல வீடியோஸ் எல்லா பாத்துருக்கே அப்றோ வந்து மலைக்கு மேல இருக்கற கோயிலு நெறைய பேர் ஸ்டெப்ஸ்ல ஏறி ஏறி போவாங்க அதெல்லா ஜாலியா ஒரு என்டர்டைன்மென்னா இருக்கு
கண்டிப்பாங்க அதே மாரி வந்து இங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்துலலா வந்து செஞ்சி இருக்கு அதுல ராஜா கோட்டை ராணிக்கோட்டைலா இருக் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து அந்த படில்லா ஏறி பொயிட்டு அந்த கோவில்ல இருக்க சிலை அந்த காலத்து ராஜாக்கள் ராணிகள்லா பாக்கும்போது அவ்ளோ அழகா இருக்குங்க உண்மையாலே வந்து காலையில ஏற்னோம்னா மத்தியானத்துக்கு மேல அங்க உள்ளவே அனுப்ப மாட்டாங்க க எனக் கீழ இறங்கி வர முடியாது டைம் ஆய்டு உங்ளுக்கு சேஃப் இல்ல அப்டினு சொல்லிட்டு க படியெலா பாத்தீங்கனா கால் ஏறவே முடியாதுங்க ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வை வெக்கிற மாரி இருக்கு கொரங்குங்கலா இருக்கு எதுமே சாப்பறதுக்கு எடுத்துட் போ முடியாது அந்த அளவுக்கு சேட்ட பண்ணுங்க நல்லா இருக்குங்க ஆனா உண்மயாலெ போய்ட்டு வரத்துக்கலா
நீங்க அப்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்களா
கண்டிப்பா நா ஏ ஃப்ரெண்ட்ஸோட போகும் போதெல்லா நெறைய என்ஜாய் பண்ணிருக்கே நெறைய எடத்த பாத் திருக்கே புது அனுபவல்லா இருக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்லா போயிருக்கோ ட்ரெயின்ல போயிருக்கோ ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே அது ஒரு தனி வாய்ப்பு தாங்க எப்போமே
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதே எப்போ ஒர் ஜாலியா ஃபன் பண்ட்டு என்ன தா ஃபேமிலி கூட எல்லா ட்ரிப் போனாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட போன மாரி இருக்காது அதனால ப்ரீடமா பேசிட்டு எடுத்துட்டு
கண்டிப்பா அவுங்க ப்ரெண்ட்ஸ் கூட போனாதா நமக்கு வந்து எப்டி சொல்றது அதட்றது மதட்றது நம்ம மத்தவங்கள கலாயி க்கறது அப்டி இப்டினு இருப்போ ஃபமிலி கூட எல்லா போனனா இங்கே போகூடாது அங்கே போகூடாது இத பண்ணக்கூடாது அத பண்ணக்கூடாது கண்டீப்பா
ம்
சரிங்க உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் நெறைய வந்து இன்பர்மேஷன் இது பகிர்ந்துகிட்டீங்க நன்றி வணக்கம்
ஆ